ஹலோ கேக்குதுங்களா
ம் கேக்குதுங்க
எனா பண்ணுட்டுருக்கீங்க டீ காபி எதும் குடிக்க போலயா
குடிக்கணுங்க அதெல்லா லேட் ஆகும் நீங்க
ஆம அவ்ளோ தா இப்ப மணி அஞ்சு பத்துங்களா அதிக பச்சோ அஞ்சரை டு ஆறு
எங்க வீட்ல அப்டி இல்லங்க கொஞ்சோ லேட் ஆகு எங்க வீட்டு்ல மம்மி ஓ மம்மி வந்ததுக்கு அப்றோ தா எதுவா இருந்தாலு
ஓ ஓகே ஓகே அப்போ டீக்காபி கூட உங்களுக்கு போட தெரியாது
அ தெரியு அவுங்க வந்துட்டா அவுங்களுக்கு நா தா இத போடணு அவுங்க வந்தா அவங்களுக்கு சேத்து போடுவே
சேரி சேரி சேரி ஆறு மணிங்கிறது ஆறு மணிங்கிறது ஓகே சேரி சேரி தெரிஞ்சா சந்தோஷோ தா நீங்க சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னீங்களே அப்ப இதுவு சமையல்ல தான வருது டீ காபியுமே அதுக்கு தா கேட்ட
டி காபி தோச சுட தெரியு
அடேங்கப்பா
யூடியூப பாத்து தெரியு செய்வே செய் அதுக்குன்னு எனக்கு குக்கிங்கே தெரியாதுன்லா இல்ல தெரியு யூடிப்ப பாத்து செய்ய தெரியு எனக்கு ஓனா நீயா போய் செய்யனா செய்ய மாட்டே இப்ப வெஜ்ஜில வந்து எந்தெந்த டிஷ்க்கு என்னென்ன போடுவாங்க அப்டி கேட்டா கொஞ்ச கொஞ்சோ தெரியு ஆனா எனக்கு செய்ய சொன்னாதா வராது
அந்த பக்குவே வராதுங்குறீங்க
ஆ கரெக்ட் செஞ்சிட்டே இருந்தா அது கொஞ்சோ எனக்கு பழகிரு நா சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால அது இன்னு பழகாம இருக்குது
ம் அதுதா காரண இப்ப அப்போ எப்போல்லா ஃப்ரீயா இருக்கீங்களா அப்போலா சமையல் கத்துகங்க கொஞ்சோ கொஞ்சமா
ஃப்ரீயாவே இருப்பே சோம்பேறியாவே இருப்பே
ம் அதா எப்போ ஃப்ரீய இருங்களோ அப்போ கொஞ்ச கொஞ்சமாக சமையல் கற்றுக்கங்கப்ப கெடைக்கிற டைம் கெடைக்கிறப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டியதா
ம் கத்துக்கலா கத்துக்கணும்னால என்ன கத்துக்கற போ பாத்துக்கலா இன்னு நாலு வர்ஷ இருக்குதுல பாத்துக்கலா போ பாத்துக் க அப்டின்ற மாரியே இருக்குங்க
அப்டியே சொன்னீங்கன்னா நாலு இப்பெல்லா வந்து என்ன சொல்லுது அ டேஸும் மந்த்தும் ஓட மாட்டக்குது பறக்குது நேத்து தா ஆரமிச்சமார்க்கு அதுக்குள்ள பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு மாச முடிய போது இப்ப
அதுவு கரெக்ட் தாங்க
அப்டிங்கிறப்போ பறக்குது நாள்லா நம்ம நெனைக்கிற மாரிலா கெடையாது
நாள்ஸ் போக போக எனக்கு வந்து எப்டி சொல்றது குக்கிங்ல இது மாரி எல்லா கத்துக்கணு ஆச வரமாட்டுக்குது அடுத்தடுத்து நம்ம எப்டி ஜாப் போலா எப்டி சம்பாரிக்லா எப்டி இருக்கலா அது மாதிரிதா எ மைண்டு போகுது
அது நல்ல விஷய தா அது கூட இ இத வச்சுக்கன்னா அதாவ்து என்ன சொல்லுவாங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு சமையல் உங்களுக்கு உதவு நம்ம ஏனா எல்லா டைமும் நம்ம நம்ம சமைக் குடுப்பாங்க அப்டின்னு எதிர்பாக்கறதுக்கு ஒரு ஒரு உதாரத்துக்கு நானே சொல்றே பாருங்க இப்ப உங்களுக்கு ஒரு சென்னையில பெங்களூர்ல இல்ல அதிகபட்ச ஏதோ ஒரு உங்களுக்கு பெரிய ஸ்டேட்ல வேல கெடைக்குன்னா அப்ப நீங்க நல்ல சேலரி கெடைக்கிது அப்டிங்றப்ப நீங்க அங்க போனீங்ன்னா எவ்ளோ நாள் ஹோட்டல்ல சாப்டுவீங்க அப்ப நீங்க குக் பண்ணி சாப்டிங்னா அப்ப உங்களுக்கு செலவு கொறையு அப்ப நீங்க குக் பண்றது உங்களுக்கு ஹெல்த்தியாவு இருக்கும்ல உங்களுக்கு
ம் கரெக்ட்டு தா
அப்டி யோசிங்க அதனால நமக்கு எல்லா நம்ம நெனைச்ச மாரியே நடக்கும்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா காலோ எப்டி வேணா மாறு திடீர்னு வெளிநாட்ல கூட வேல கெடைக்குனு வச்சிக்கங்க அப்ப என்ன பண்ணுவீங்க
கத்துகிறேன்ங்க கத்துகிறே
நம்ப கைல எதுமே பியூச்சர்ல பிரரைட் பண்ண முடியாது அப்டிங்கிறப்ப ஏ எப்பப்போ டைம்க்கு கெடைக்கிதோ அப்பப்ப நாலா பாத்தீங்கன்ன எனக்குது எனக்கு வெவர தெரிஞ்சு எங்க பாட்டி தா எனக்கு சமையலா கத்து குடுத்தாங்க சின்ன வயசுலியே
ஓ சின்ன வயசுலே உங்களுக்கு தெரிமா
ம் எனக்கு தெரிஞ்ச என்னோட பதிமூணு வய்சு பதினாலு வய்சே லே எங்க பாட்டி எனக்கு சொல்லிகுடுக்க ஆரம்பிச்சட்டாங்க
அடிங்கப்பா
அப்போவே வீட்ல எங்க அம்மா எங்க அம்மாவு என் தம்பி ஊருக்கு போவாங்க அப்போ நானு பாட்டி தா இருப்போ அப்டிங்கிறப்ப அவுங்கபோய் வேல செய்றப்ப உக்காந்து பாப்பே என்னென்ன பண்ணு அப்டியே சொல்லி குடுப்பாங்க அத செய் இத செய் அப்டின்னு அவுங்க இன்செக்ஷன் குடுபாங்க நா செய்வே அது அப்டியே நாள் அடைவுல கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா நமக்க இன்வால்வ்ண்ட் வந்துச்ச அதுல
அப்டிலா இல்லங்க எனக்கு கத்துக்தறத்துக்கெல்லா ஆள் இருக் இருக்காங்க இப்ப என்ன கத்து தறதுக்கு ஆள் கூட தேவல்ல ஃபோன் இருந்தாலே நம்ம எல்லாமே கத்துக்கலா பட் ஆனா நா கொஞ்சோ சோம்பேறி எனக்கு வந்து எப்டி சொகுசா இருக்கலா இது மாரி திங்க் பண்றதில் நானு
ம் ஹை ஃபையா
ஆமா எப்ப பாரு சும்மாவே இருக்குணு சும்மாவே இருந்தாலு நம்புளுக்கு எல்லாமே கெடைக்கிணு. இது மாரி யோசிக்கிறே ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க நீ இப் ப இவ்ளோ ஜாலியா இருக்க ஆனா ஃபியூ ச்சர்ல ரொம்ப கஷ்டப்பட போற அப்பிடிலா சொல்றாங்கங்க அதெல்லா உண்மையா?
நீங்க நம்னாலு நம்பாட்டா அதா உண்ம.
யா ங்க நீங்களு இப்டி சொல்றீங்க எல்லாருமே அப்பிடிதா சொல்றாங்க எப்பிடி சொல்றாங்கன்னா இப்ப எங்க வீட்ல நா ஒரே பொண்ணுன்றதுனா ஜாலியா வீட்ல ஜாலியா ஆடிட்டு பாடிட்டு அப்பிடி இருக்கனா எந்த வேலையு செய்ய மாட்ட கிறே சாப்ட்ட தட்ட மொதற் கொண்டு வீட்ல இக்கிறவங்கதா எடுத்து வெக்கிணு. அதனால என்ன சொல்றாங்கனா அங்க போற எடத்துல நல்லா வாங்கி கட்டுவ நல்லா வாங்குவ பாரு அவ் எல்லா வேலைமே நீதா செய்ணு அங்க அவ்ளோ கஷ் டப்படுவ அப்பிடில்லா சொல்றாங்க ஃப்யூச்சர இப்பியே கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வராங்க எனக்கு.
அ அ அது எதுக்கு சொல்றாங்கனா இப்ப நீங்க இந்த மாரி இல்லாம நீங்க உங்கள கொஞ்ச கொஞ்சமா மாதிக்கணுன் சொல்றாங்க இப்ப நீங்க இதலா மாத்திட்டீங்கனா அந்த ஃப்யூச்சர் வந்து அப்போ இன்னு ஜாலியா இருக்குணு உங்குளு ஈஸியா இருக்குணுமா உங்குளுக்கு அப்ப இந்த கஷ்டமலா உங்குளுக் அப்ப தெரியாது அது. அதுக்குதா சொல்றாங்க.
இப்ப செஞ்சா அப்ப பழகிரு.
ஆ அதுதா நா அதுதான நா ஆரம்பத்துலயே உங்கட்ட சொன்னே உங்ககிட்ட.
ஓ நான் வந்து இப்ப சொகுசா இக்கறதுனால அங்க போனா கஷ்டப்படுவ கஷ்ட ப்படுவனா எப்பிடி நா கஷ்டப்படுவே அப்பிடி ஃபீல் ஆகுது எனக்கு.
இப்ப கான்செப்ட்டு புரிதா உங்குளுக்கு என்னன்னு.
ஆ அதுக்கு இப்பிடி சொன்னாலே எனக்கு ஒக் கேவா இருக்குமே இப்பிலிந்து நீ கத்துக்கிட்டினா அப்ப பழகிரு அ
ஆ ஸ் சொல்லக்கூடிய விதம்தா சொல்லக்கூடிய விதந்தா அது.
நா கஷ்டப்படுவனா ஆனா எனக்கு தோணு என்ன நம்ப கஷ்டப்படுவோ எல்லாரு ஏ நம்புளுக்கு இப்டி சாப உட்றாங்க ஸ் ஃபியூச்சர்ல கஷ்டப்படணுன்னு
சாவோ இல்ல பெரிய ரியலிட்டி அது.
நெஜமா நா அப்பிடித்தாங்க யோசிப்பே எங்க அம்மா பாட்டியே சொல்லுவாங்க நா சொன்னா‌ வெச்சுக்கொவே எதுக்கு நீங்ளே உங்க பிள்ளைக்கி இப்பிடி சாப உட்றிங்க நல்லா போய் பொழைப்பன் சொல்லுங்க ஏங்க இப்டிலா சொல் றிங்கன்ற மாரி இருக்கு.
அதா நீங்க இப்ப கஷ்டப்பட்றது அது இப்ப நீங்க சொல்றீங்க அ லேசியாரு க்கே சோம்பேறிதனமா இருக்கேனு சோ அதை கொஞ்ச கொ ஞ்ச கொஞ்சமா நீங்க அதாவ்து அ எல்லாருக்குமே சோம்பேறித்தனோ இருக்கறது நா சும்மாருக்கறது புடிக்கு. அத என்ன பண்ணுங்க ஹன்ரடு பசன் இல்லாம ஃபிஃப்டி பசன் ஆக்குங்க. ஃபிஃப்டி பெசன்ட்டு கொஞ்சோ இப்ப ஜாலியா இருங்க மீதி ஃபிஃப்டி பெசென்ட் கொஞ்சமா சின்ன சின்ன வேலை எல்லா நீங்ளே வெளிய வீட்டு வீட்டு வேல்லா இழுந்து போட்டு செஞ்சி பாருங்க.
ந்மார்லா தாட்டே ஒரு நாள் கூட வரமாட்டக்குதுங்க யாந்தா இப்டி இருக்கன்னே தெரிலங்கன்
அப்ப அப்ப அவுங்க சொன்னதா கண்டிப்பா நடக்கு உங்குளுக்கு நானே சொல்றே.
ஒருநாள் கூட எனக்கு வந்து ஆனா இப்ப வந்து வீட்ல எல் லாரு இருந்தாங்கன்னா அவங்க செய்ட்டுன் விட்ருவே. இப்ப வீட்ல யாருமே இல்ல நா மட்டுந்தா இருக்கன்னா டைம்க்கு எல்லா வேலயு செஞ்சிருவங். காலைல விடிய காத்தாலயே சீக்கிரமா எந்திரிச்சி செய்யறதுலந்து ஈவினிங் வரைக்கு எல்லா வேலையு நா அத சமைச் சமைக்கறது மொதற் கொண்டு நா பண்ணிப்பே.
ம்
ஆளுங்க இருந்தா தாங்க செய்ய மாட்ட ஆளுங்க இருந்தா இவங்க இருக்கும் போது நா ஏ செய்ணு அந்த மாரி ஒரு ஃபீல் ஆளுங்க இல்லனா நாந் தா செஞ்சாகணு அந்த எடத்துல
இப்ப அந்த ஆளுங்க இல்லைங்கிறது என்னைகா ஒரு நாளைக்கு தா பட் நீங்க கா ஆ ஃப்யூச்சர காணாக போட்டிங்கன்னா அப்ப அங்க நீங்க தான மெய்னு அப்டிங்கிறப்ப அப்ப எல்லா நாலு நீங்க செய்யனுங்கிறப்ப அப்ப உங்களுக்கு கஷ்டமாதா தெரியு அதனாலதா உங்கள கஷ்டப்படுவீங்கன் சொல்றாங்க இப்ப புரிதா அந்த கான்செப்ட்டு
கலவுச்சனா செஞ்சுப்ப எல்லா வலயுமே செய்வோ ஆனா அந்த துணி தொவைக்கிற பக்கோ மட்டு என்ன அனுப்பியே வைக்க கூடாது
ம் ம்
மீதி எல்லா வேலையு குடுத்தா நா சத்தியமா எல்லாமே மனசார சந்தோஷமா செய்வங்க ஆனா துணி மட்டு தொவைக்க சொல்ல கூடாது பேண்ட் எல்லாம் வெயிட்டா இருக்கு எப்படி அதெல்லா நா தூக்கி தொவப்பே நோ
அது நீங்க மிஷின்ல போடிங்க டிரையர் இருக்கு ட்ரையர்ல போடுங்க ட்ரை
அது நா போற எடோ எப்டி இருக்குணுன் தெரிலிங் ளே நா போற எடத்துல அவங்க ஓகேவா இருந்தா ஓகே எல்லாமே வாங்கி குடுத்தாங்கன்னா மி ஷின் இருந்தா ஓகே அவங்க இல்லமா நீ கையிலே தா பண்ணி ஆகணுன்ட்டா நா என்ன பண்ணுவ
இப்ப இருக்க காலகட்டத்துக்கு கையிலங்கிறது அ என்ன சொல்து தொண்ணூறு பர்சன் கொறஞ்சிருச்சி மோஸ்ட்லி இப்ப எல்லா வீடலயுமே வாஷிங் மிஷின்ங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மொபைல் மாரி ஆய்போச்சி சரு டேபிள் மாரி அது எல்லா வீட்லயுமே இப்போ இருக்கு ஆ நீங்க சொல்றதுலா ஒரு பத்து பதுனஞ்சு வருஷம் முன்னடிதா ஒரு தருவிதி இருக்கு திடீர்னு இருக்காது இப்போ நார்மல் லைஃப்பா தான போச்சு அது வந்து எப்படி கேஸ் நமக்கு தேவயோ அந்த மாரி அ வாஷிங் மிஷின் ஒரு அ அத்தியாவசிய தேவையாயிச்சு அதனால அதயுமே நீங்க அ கொஞ்ச கொஞ்சமா வேலைய சுருக்கி மாத்திக்க எல்லாமே உங்க இருக்கு அப்போ வந்த சரியா வராது
பாக்லா ஃப்யூச்சர் எப்டி இருக்குன்னு
புரிதுங்ளா
அண்டே லெவன் லெவன் டைம் இதெல்லா சொல்லுவாங்கல்லங்க அதெல்லா உண்மையா
லெவன் லெவன்னா புரில
ம் எப்டி சொல்றது லெவன் லெவன் டைம் வருன்ல
அதெல்லா சும்மா அந்த ஃபோன்ல் வரு அதான சொல்றீங்க
ஆமா கோட்ல அது லெவன் லெவன் டைம்க்கு வந்து நாங்க சாமி கிட்ட என்ன வேண்ட்னாலு நடக்குன்லா சொல்லுவாங் கல்ல அதுல்லா உண்மையா
அதெலா உண்ம கெடயாது அதெல்லா பொய்யி கட்டுக்கத
நானா அதை நம்புவங்க நெறைய ரீல்ஸ்ல சொல்லுவாங்க லெவன் லெவன் டைம்க்கு நீங்க ப்ரே பண்ணுங்க அது நடக்கு
இப்போ ஒருத்தர் ரீல்ஸ்ல சொல்றாங்க அவ ஒரு அதுக்குன்னு ஒரு டைமர் சொல்றாங்க அத நம்பரேங்கிறீங்க ஆனா ஒங்கள நம்ப மாட்டங்கிறீங்க நீங்க
ம் நானு நம்பிறே நா நம்பிட்டு கரெக்டா லெவன் லெவன் டைமுக்குலா நா போய்ட்டு சாமி கிட்ட ப்ரே பண்ணுவங்க
அதுதா சொல்றன அது வந்து என்ன சொல்றது அதுமே ஒரு வந்து என்ன சொல்ற நம்ம அ என்ன சொல்றது இப்ப சின்ன கொழந்தைங்களுக்கு சோ சோறு ஊட்டுவாங்க அங்க பேய் இருக்கு பூச்சாண்டி இருக்கு
ஓகே ஓகே ஜஸ்ட்டு ரீல்லுக்காக சொல்றாங்கன்னு பாத்தா ஆனா நெறைய பேர் சொல்லுவாங்கங்க லவன் லவன் டைமு
இல்ல அதா சொல்றன அதாவது அந்த அத அதுமே வந்து உங்கள மைண்ட வந்து நீங்க ஒரு ஒருதிணைப்படுத்துறதுதா சரிங்களா இப்ப இந்த டைம் ப்ரே பண்ணா அப்ப இது நடக்கு அப்படிங்கறது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிறீங்க அப்போ கண்டிப்பா அந்நேரத்து நடக்கு இதே மாரிதா என்னால வேலை செய்ய முடியு அப்படின்னா செய்வீங்க இல்ல எனக்கு லேசியா தா இருப்பேனா செய்ய மாட்டிங்க அதுதா காரண வேற ஒன்னு கெடயாது அந்த லெவன் லெவன்ங்கரத நீங்க வந்து டுவெல் டுவெல்னு மாத்தி பாருங்க அப்படி வச்சு பாருங்களே எதுவுமே நம்ம கையிலதா இருக்குது டைமு கால இந்த மாரி சொல்றது எல்லாமே வந்து என்ன சொல்
புரியல என்னது
சாமிங்கிட்டல்லா எது சொன்னாலுமே நம்பிக்க இல்ல
இல்ல நம்மள நா அவன நா எது சாமி நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கூட நா சொல்ல மாட்டே சாமி கும்புணு கோவிலுக் போனு எல்லாமே பண்ணணு நா அத சொல்ல மாட்டே ஒன்னு இந்த டைமுக்கு பண்ணாதா நடக்கும்ன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதுனா அது வந்து அ என்ன சொல்றது அ ஒரு ஒரு அப்போதைக்கு ஒரு போலி பிம்பம் மாரிதா அது அது நெலைக்குமானு தெரியாது அது வந்து அந்தளவு டிரஸ்டபுள் கெடையாது சாமிக்கு கூம்புடுங்க கோவிலுக்கு போங்க வெரத இருங்க அன்னாதானம் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க அதெல்லா தப்பே இல்ல சரிங்களா ஆனா இந்த டைம் பண்ணாதா நடக்குன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அது தப்பு அந்த எடத்துல
ஓகே ஓகே
நம்ம மனசுதா காரண எதுக்குமே
நெறைய நெறைய உங்களுக்கு தெரியுது ஆனா நெஜமாலுமே சொல்லுனா உங்களுக்கு நெறைய விஷய தெரியுது
எனக்குதா ந நஜமா ஒண்ணுமே தெரியாதுங்க உங்க கூட பேசும்போது உங்க உங்களோட வாய்ஸ்சு ஏ ரிலேஷன்ல ஒருத்தவங்களோட வாய்ஸ் மாரியே இருக்கு
அப்படியா இருக்கு அவளோ அவ்வளோ நல்லாவா இருக்கு ஏ வாய்ஸ்சு ஏ வாய்ஸ் நல்லா இருக்காது
சார் சரி எங்கக்கா வீட்டுக்காரு இருக்காரு அவரோட வாய்ஸ் இப்படியேதா இருக்கு அப்டி உ உங்க வாய்ஸ் மாரியேதா சேம் இருக்கு அவரே அப்டிதா உங்கள மாரிதா பேசுவாரு நெறைய விஷய அவருக்கு தெரியு சோ அதனால எனக்கு ஏதோ அதனாலயே உங்ககிட்ட ஓகேவா இருக்கு பேச
சரி சரி சரி
சரி ஓகேங்க பாய்
ம் சரிங்க பாருங்க ஆ